ஒரு டைமு கூப்டேடி இருவத்தி ரெண்டு டைம் எடுக்கவே இல்ல மெச்சே மெசேஜ் பண்ணி டி இன்னொரு டைம் எல்லா கூப்ட்டு காலமெலா இருக்குடி இன்னொரு டே ஒரு எண்பது டைம் தெரியில
சம்பந்தமே இல்லாமே ரீசனே இல்லாம
சனே இல்லாம ஏனே தெரில நேத்து நா கூப்ட்டேனா
ஒரு வேல ஒரு வேல எனக்கு என்ன தெரியுமோ தோணுது உன்ன இது பாத்ததுல இருந்தா
நேத்து என்ன பாக்கவே இல்லடி நா தா பாத்தே
அது ஓகே நேத்து நீ கூப்டவே இல்ல
ஆமா ஆனா நா மெசேஜ் நா மெ சேஜ் பண்ணனே அத பாத்து ரிப்ளைவே பண்ல
ஒருவேள நா பாத்துருக்கனு எனக்கு தோணுது
பாத்துருக்கு இல்ல யாரா சொல்லிருப்பாங்க
அதனாலதா இது நெனக்கிறே
ஆ கூப்ட்டே எடுக்கவே இல்ல மெசேஜ் பண்ணே எடுக்கவே இல்ல
ஒரு வேல நீ சொன்னியு நீ சொ சொல்லியு போகாத சொல்லியு போன நாலதா இருக்கு நெனைக்கிறே
இல்லன் சொல்லவே
அது ஒ இஷ்டோ சொன்னா அந்த இஷ்டத்த நீ மீறிட்ட
ஓ ஏ இஷ்டோனா அது ஏ இஷ்டோ தா
அதா அப்டி சொன்னனால ஆ அத அ அப்டி யோச்சிருக்கலால ஓ அப்டின்னு நம்ம இப்டி சொன்னா போகாம இருந்துடுவா அப்டின்னு ஒரு இதுல சொல்லி இருப்பாங்க போல
அ ஆ சேரி இப் இப்ப அட்டன் பண்ச்சு செரியா என்ன உனக்கு கூப்புட்றக்கு முன்னா டி அட்டன் பண்ணி
ஆ
அட்டன் பண்ணி ஹலோ அப்டி சொன்னா ஆ வேல இருக்கு கூப்பட்றே அப்டி சொல்லிச்சு சேரி சொல்லி விட்டுட்டே அதுக்கப்றோ நா கொஞ்ச நேரோ தூங்குனே அதுக்கப்றோ பிடிச்சே அட்டன் பண்ணா சேரி சொல்லு இப்போ என்ன ஆச்சு கேட்டா ஒன்னு இல்ல நா கால் பண்ணே நீ எடுக்கவே இல்ல என்னாச்சு அப்டின்ட்டா இல்ல வேல இருந்த து அப்டின்னு சொல்ச்சா அப்ப நேத்துலருந்து வேலையா அப்டின்ப்போ ஆமா நேத்துலந்து வே லனு ஃபோன கூட எடுக்கவே இல்ல ஃபோன எடுக்காதவங்களா ஏ மெசேஜ் பண்ணது பாப் பாங்க பின்ன வந்துட்டு ஆன்லைன் வருவாங்க ஆக்டிவ் வருவாங்க
ஓ பொய் சொல்லிருக்கா
இப்ப வந்து நா சாப்ட போறே அப்டி சொல்ச்சு ஓ சாப்ட போறீங்களா இப்ப எ க்கு போறீங்களா அப்டிங்கேட்டா ஆமா கட்டாக்கு போறே கூப்புறே கூப்பட முடியுமா இப்போ கூப்பட முடிஞ்சா கூப்பர்றே அப்டி சொல்ச்சு அதுக்குள்ள கட்டாகிட்ட எலக்கனாட்டமா சிரிச்சுட்டு கட் ட்டாகிட்டா
ஆஹ் ஓ சேரி சேரி சேரி அப்டி சொல்லி நீ சிரிச்சிருக்கணு
ஆஹ நா எது எலக்கனா அது என்னமோ சிரிச்சே அது இப்ப வர்ல
ம் ஹ்ம் அப்டி சிரிச்
எப்டியோ சிரிச்ச
எப்போ டைம் டேபிள் போடுவாங்கன்ருக்கு காலேஜுல ஆமா அப்பதா நாளைக்கு என்ன சப்ஜெக்ட்டு அப்டின்லா நம்மனால பாத்து ப்ரிப்பேர் பண்ண முடியுல
ஓ அப்படி
யாரு வருவாங்க வர மாட்டாங்கன்னு தெரில ம்
ம் ஆமா ம்
ம்
க்ளைமேட் வேற நல்லா இருக்கு காலிலல்லா மழ
ஆமானு தூக்கத்துல இருந்து எனக் இன்னிக்கு காலேஜ் போணுமா வேண்டாமா போணுமா வேண்டாமா அப்டினே இருந்துச்சு அப்றோ ஆமா இன்னைக்கு போ கூடாது செரி தூங்கிட்டுதா இருந்தன் போய் செர் திரி நம்ம எந்திரிச்சி போயர்ல்ல சுறுசுறுப்பா எந்திரிச்சோன்னா நம்ம அப்டியே போயிருவோ அப்டின்னு ஒரு நென க்கிறாங்க இனிமே தா நீ ஃபோன் அடிச்சு போலன்னா எங்கும்மா நா வேற போவேன்னு நெனச்சு எந்திரிச்சிதாய்ட் இருக்கு நா இல்லாம நா போலன்ன எங்கும்மா வந்து படுத்துருச்சு
ஹோ இல்லடி இப்போ சேர் நா லா யோசிச்சுட்டே இருந்த ஐயோ இன்னைக் போலாம் மா இல்ல நாளைக் போலாமா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு போனு இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு லீவ் எடுத்தா நம்மளுக்கு ல் தொடர்ந்து மூண் நாள் நம்மளுக் கு லீவ் கடைக்கு ஐயோ என்ன பண்றது என்ன பண்றது டயார்டா வேற இருக்க வேண்டா சேரி இன்னைக்கு லீவ் எடுத்து இந்த ப்ரெச்சனைய முடிச்சர்லா அப்டின் நெனச்ச பாத்தா ஒரு கர்மாந்திரமும் முடியல
சூப்பர் சூப்பர்
ஆமா சூப்பர்
ம நாலாச்சு
ஆமா
போன் போட்டு ம் ம் தொண்ட வேர நல்லா கட்டுது
நிவார்ணயா அதே வாங்க்குடி
நிவார்ணியா ஏ என் எ தின்னதுகு நா ஒண்ணுமே பண்லயே எனக்கே எங்கும்மா சொல்து நேத்து கத்துனில காட்டு கத்து அதுலாதா உனக் வந்திர்ச்சு
அஹ்ஹா
இங்க நின்னு எங்க அத்த ஒரு டான்ஸ் பொடுச்சு பாரு டான்சு
டான்ஸ்டு ஆடு
ஆமா இங்க நின்னு டான் சு ஆடுனாது நால ஒரு கத்து கத்துன பாரு ஆடு ஆடு நல்லா ஆடு சூப்பரா ஆடுற இனியு ஆடு நல்லா ஆடு நின்னு கத்துக்கத்துனுகத்தி அத்தன பேரு என்ன பாக்குறாங்க தெரியுமா
டான்ஸ்ல ஆடு
ஆமா எனக் கோவம் நல்லா கத்தி வுட்டே நல்லா டான்ஸ் ஆடுற நல்லா ஆடு ஆடு ஆடு சொன்னோனே எங்க அத்த ஒரு இத எடுத்து என் மேல அடிக்க வந்துச்சு போனு போனு போன் எடுத்து அடிக்க போன் சிச்சா ஒடஞ்சுருச்சு
அய்யய்யோ
அது அப்டிதா வேணு போன்லா உடையன்னு கேட்டே
சில்லு சில்லா ஆயிடுச்சா
ம் நான் செரி யாரு பேசாதீங்க நா வந்து பேசிக்கிறேன்னு சொன்னே
இவ பேசலையா
நாங்கத கண்டுக் க்வே இல்ல நாங்க பாட்டுக்கு போன் பாத்துட்டே இருந்தோ வந்து எங்க பக்கத்துல படுத்து துங்கிருச்சு எங்க அத்த
ஆ
அப்பறோ நாங்க எந்திரிச்சு போன்னே எங்க உம்மா கூட கூப்டு எங்க உம்மாவ கூப்டு பேசிட்டே இருந்துச்சு இ எங்க உம்மா உனக்கு வேல இல்ல பேசாம போங்கன்னு எங்க உம்மா வாட்டுக்கு வந்து படுத்திருச்சு எங்க அத்த கொஞ்சோ நேரோ பேசிட்டு அப்றோ எங்க அத்த தூங்கி போய்சு அந்த அந்த பொம்பளைய பத்திதா பேசிட்டு அந்த பொம்பளைய யாரு இந்த பொம்பள அதுக்கு பாரு பொம்பள புடிச்சு! ! ! ! ! ! ! ! ! ! பாரு
எந்த பொம்பள ஓஹோ
சல்மாக்காக பாரு இந்த பொம்பளைக்கி நாளைக் கிருக்கு பாரு என்ன இந்த பொம்பள எ குடும்ப விஷயத்துல அவ எதுக்கு தலயிடுற
ஐய்யய்யோ
அவ இவன்னு பேச்சிருச்சுஉ
அந்த டைலர் கட சல்மாக்கா தானே
அத அந்த அக்காவேதா இவங்க ரெண்டு பேரு இன்னு பள்ளிவாசல் முன்னாடி நின்னு பேசிட்டிருந்துருக்காங்க அந்த அக்கா வரும்போது என்ன இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க அப்டி சொல்லிருக்கே
ஆஹ்
அய்யோ அய்யோ நா வர போய் பாப்போனு சொன்னதுக்கு நீ என்கிட்ட பேசிட்டு வராதா உன்ன அடுத்து கொன்றுவே அப்டின்னு என்கிட்ட அதலா கண்டுக்காம நா வாட்டுக்கும் வண்ட்ட மறுபடியு கூப்டு சந்துனாலதா சந்தா அங்க பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரு அப்றோ அஹ அப்றோ வாமா வாமா நீ வர்லனா தஞ்சிரப்பா போன் அடிச்சு சொல்லுவே நீ இத இதெல்லா பண்ணிட்டு இருக்கேனுனோனே எங்கமா வந்துருச்சு உனக்கு வேற வேல போ இது எங்க இருந்து வந்துருச்சு
இருந்தனா வண்டிய புடிச்சு தள்ளி விட்டுச்சா நின்றுருந்த வண்டிய புடிச் ச்சு ஒரு எட்டி ஒத இப்டி படக்குனு
எங்க அத்த வந்து எங்க அத்த என்ன சொல்லுச்சு
உங்க அத்த வந்தது வந்து வந்தது மட்டு பாத்தே அப்றோ எப்டி போச்சு என்ன எந்த கதைனு தெரியல எங்க அத் நா கூட கத்திச்சுனு என்கு தெரியல அலும்போ அலும்புப்பா
எங்க அத்தாப்பு வண்டி சாவி குடுக்குறேன்னு வந்ச்சே வண்டி நிறுத்தி அப்பவே குடுக்க வேண்டி தான வண்டி சாவி
இல்ல வேற ஒரு அண்ணாதா வண்டி கொண்டு வந்ச்சாமா
ஆ
அப்ப எப்டி உங்க அத்தா கொடுக் உங்க அத்தா உங்க அவுங்க வண்டில வர்ணுல்ல அவுங்க அந்த அண்ணா வந்து அந்த அண்ணா வந் து வண்டி நித்ததுக்கு அப்றோ அத்த வந்து வண்டி சாவி வாங்கிட்டு அப்டியே வந்து எங்கள்ட்ட குடுத்துட்டு அப்றோ வந்துருக்கு போ
ஓ வீடு தெரிஞ்சுதா அந்த அண்ணாக்கு
அந்த அண்ணா அந்த செக்கி அக்காவோட சொந்தக்காரங்க தா அங்க இங்க வருவாங்க அந்த அண்ணா
ஓ அப்பிடியா
னால குடுத்து கொஞ்சோ அவங்க ஊரு தாமா இப்ப உங்கள்ட ஊருக்குள்ள பேசி இந்த மரி கொஞ்சோ கொண்டு வந் த முடியுமா ஓகே அவங்க நடந்தா போயிட்ருந்தாங்லா அப்ப அவங்க வண்டி கொண் வந்த ஏ வீட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கா எங்கத்த சொல்லி கு வண்டிய தூக்றளவுக்கு எனக்கு நிதானம் இல்லாமையா இருக்கே நான்லா என்னாலலா வண்டிய எடுக்க முடியாது போயி நீ சுறுசுறுப்பா நடந்து வந்தேனு ஏ அத்த கேக்குது
அய்யோ
எப்டி கெத்தா சுறுசுறுப்பா இன்னக்கு வந்துருக்கே நா என்ன நா என்ன ஏன்க்க முடியா அவா கடந்தனா அப்டியா இப்டியா அப்டிங்குது
குடிச்சுட்டு வண்டி ஓட்னா ஃபைன் போடுவாங்கல்ல
இதா அவங்க அத்த சொல்லிட் போச்சு
தப்பி தவறி யாராவது நம்ம நேரத்துக்கு தா யாராவது கண்லப்படுவோ
அதுதா சாவி குடுக்காத பத்தாயிர்வா ஃபைன் போட்ருவாங்க
ஆமா அன்னக்கி எங்க அத்த போட்டாங்களே அல்லா
அப்ப சேரி சொல்லிட்டு குடுக்ல நாங்க அத்தா போய் ஏதோ கடைக்கு மட்டு போயிட்டு வந்து அப்டே திருப்பி கொண்டு வந் டிய நிறுத்திட்டு அப்றோ போயிடுச்சு அல்லா அல்லா
வந்துதா ஜனலு
ஓ வந்து ஜனல்லயே நின்ட்ருன்ச்சு இத்த நேரொ கொஞ்ச நேர எங் அத் அத்தா கூட பேசுச்சு என் கூட பேசுச்சு எங்க உம்மா கூட பேசுச்சு
ஆ
எல்லாத்துகிட்யு கொஞ்ச கொஞ்சன் பேசிட்டு தலையெல்லா அவ்த்து போட்டு வெச்சுருக்குது கால்ல பாவ எப்புடி போது வரும்போது இப்புடி வருது
ம் அது ரெண்டு நாளைக்கி தா அது அப்டி
அதுதா அப்றோ சொல்லு இங்க பாரு ஏன் பூனைய பாரு ஏன் பூனைய பாருன்னு இந்த பூனைய காம்ச்சு குடுத்து
ஆமா அந்த பூனைய பாத்து பாத்து ஒரே சிரிப்பு